கேக்குதாப்பா
ஆ கேக்குதும்மா
ஆ ட்டுக்கு தோசையு என்னதும்ப்பா
தோச இட்லி பொடி வாங்கிருக்கீல்ல
அப்போ அது நைட்டுக்கு தானா
நைட்டுக்கு கால்லைக்கு நாளைக்கு அதா
சேர்
அப்புற என்ன பண்றது அம்மா வந்தா பெறவு பண்ணுவா அப்பாக்கு கொஞ்ச முடியல ஒரே இதா இருக்கு மனசுலயு மனசே சரியில்ல
அந்த வரவ இதையோட மோசமாதா வெப்பாங்க
இப்ப என்னமா பண்றது அப்பாக்கு இந்த பண பிரச்சனையிலே பைத்தியம் பிடிச்சு போயிரு போலருக்கு இங்க கட்டணு அங்க கட்டணு எல்லா எடத்துலயு மாட்டிக்கிடுச்சு பொழப்பே இல்லாதனால
பொழப்புக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கு என்ன அமைய மாட்டேங்கு எல்லா வேலைக்கு கூப்புட்றாங்க வேலைய ஃபுல்ல புழிஞ்சு எடுத்துட்டு இது பாதி சம்பள கூட குடுக்க மாட்டேங்கிறாங்க இது என்ன பொழப்பு என்ன பண்றதுனே தெரியில அப்பாக்கு நாளைக்கு சனி ஞாயிறு ரெண்டு நாளு சரியான கூட்டமா இருக்கு
ஆ
புழிஞ்சி எடுத்துடுவாங்க புழிஞ்சி எடுத்துட்டு பாதி சம்பளத்த ஏதோ பேருக்கு கொடுக்கறத எனக்கு ஏதோ கடமைக்கு குடுக்கற மேர் குடுப்பாங்க சேரிம்மா வேற என்ன
இன்னைக்கு அந்த மேம் சொன்னாங்கல்ல
ஆ
கு அந்த மேம் வந்து டெஸ்ட்டு வச்சிருந்தாங்கப்பா அது ஏ முந்தாநேத்து வந்து ஒரு ரெண்டு கோடு வந்து சொல்லி்க் கொடுத்து அது ரிலேட்டடா டெஸ்ட்டு இப்ப வந்து டீம் மாரி பிரிச்சிருக்காங்க மொத்த கிளாஸ்ல ஒரு அறுவத் தி நாலோ அறுவத்தஞ்சு பேரு இருப்போ
ஆ
நாலு நாலு பேரு டீமு அந்த பீரியட்ல டீமா தா உக்காரணு
ஆ
நம்ம இத சொல்லி்க் குடுத்துட்டு சில ஒர்க்கெல்லா வந்து டீமா பண்ண சொல்லுவாங்க இந்த டாஸ்க்கு முடிங்க இத போடுங்க அப்டி இப்டின்ட்டு
ஆ
அதே மாரி பதினஞ்சு டீம்மு யார்
ஆ
எந்த டீம் வேனாலு திடீர்ன்ட்டு வந் து கூப்ட்டு இந்த டாப்பிக் இது பண்ணுங்க சொல்லுங்க அப்டின்ட்டு இருந்தாங்க அந்தமாயி சில டீம்கள்லா கூப்ட்டாங்க
ம்
அவங்க போய் இது பண்ணும் போது அத எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லு போது எதுமே கரெக்டா பண்ணல யாருமே அதாவது அந்த மேம் சாட்டிஸ்பேக்ஸனுக்கு எத்தம புரிஞ்சு புரியாம இருக்கும்ல எல்லாத்துக்கு‌ இருந்தா எப்டி இருக்கு அந்த மாரிதா எல்லாரு பண்ணனால மேம் ஒரே எரிச்சல்லாய்ட்டங்கா ஏ க்ளாஸ் ருக்கு அதே மேம் தா அவங்க எல்லா வந்து நல்லா பண்ணாங்க நீ ஏ இப்டி பண்றீங்க ஒரு அரமணி நேர‌ லக் சரு
ஆ
அப்புறோ அப்டில்லா திட்டி முடிச்சது அப்புறோ தா இந்த திட்டிட்டு இருக்கு போதுதா அந்த சொன்னாங்க பிளேஸ்மெண்ட் பத் திலா
ஆ
அந்த ஜிடினு சொன்னல அந்த ஜிடின்றது குரூப் டிஸ்கஷ்ன்னு சொல்லுவாங்க அப்டின்னா வந்து ஒரு இந்த பிளேஸ் மென்ட் ஆபிசர்லா ஒரு பத்து பேரு டீம் டீம் பேட்ச் பேட்ச்சா பிரிச்சு வச்சுப்பாங்க இப்ப ஒரு இதுக்கு பத்து பேருனா ஏதோ ஒரு டாபிக் வந்து ஆந் அந் அந்த எடத்துலே குடுப்பாங்க
ஆ
அது இப்போ பொலிடிக்ஸ் அரசியல் பத்தி அப்டி ஏதோ ஒரு டாபிக் குடுப்பாங்க
ஆ
அத குடுத்துட்டு வந்து பேசணு இந்தத்த டைமுக்கு பத்து ஸ்டூடெண்ட்ஸ் சுத்தி உக்காந்துருப்பாங்க ரவுண்டு போட்டு
ஆ
அப்புறோ அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃபிசரா அந்த ரெக்ரூட்டரு உகாந்துருப்பாங்க ஹச் ஆரு
ஆ
சோ யாரு வேணாலு டக்கு டக்குன்னு எந்திரிச்சு பேசலா அவங்களோட ஒப்பீனியன் வந்து சொல்லணு ஒரு ஒரு எத்தன நிமிஷமோ செகண்டோ நிமஷ கணக்கோ சொல்லணு அடுத்து வந்து அத வந்து அடுத்தவங்க கன்டினியூ பண்ணணு அவ்ங்க யோசிச்சு வச்ச பாயிண்ட்ஸ் எல்லா சொல்லணு
ம்
இத வந்து பேஸ் பண்ணி எடுக்கறதுதா அந்த ஜி டி ரவுண்டுன்றது
ஆ
ஃபஸ்டெல்லா இந்த ரவுண்ட் வந்து கடைசியில இருக்குன்னு நெனைக்கிறே இந்த ஜி டி இந்த கம்யூனிகேஷன் வந்து எல்லாத்துக்கு கரெக்ட் டா இருக்கதுல்ல பேசுறது சோ இதுலதா வந்து நெறைய பேரு வந் து இதவாங்களாமா ஃபில்டர் பண்ணறதே இதுல தானாமா இப்ப ஜீ டி ரவுண்ட்ல்லா வந்து செகண்ட் ரவுண்டாவே இருக்காம மொத்தமா அஞ்சு அஞ்சு ரவுண்ட் கிட் ட இருக்கும் போல சில இதுக்குல்லா ஏழு ரவுண்டு பக்கோ போகும் போல
ஆ
ஏழு ரவுண்ட் பாக்க போகுலா ரொம்ப கம்மியா எடுப்பாங்க இந்த ஜீ டி ரவுண்ட் வந்து ரெண்டாவது ரவுண்டா இருக்கறதுனால வந்து
ஆ
பாதி பேருக்கு மேல வந்து இதுலயே வந்து ரெண்டாவது ரவுண்ட்லயே இதாயிருவீங்க
ஆ
அதுக்கப்றோ டெக்னிக்கல் ரவுண்ட்டு வரு நீங்க இப்ப வந்து ண்ணிட்ருக்கீங்க என்ன பண்ண போறீங்க
ஆ
அப்டி இப்டின்ட்டு இது பண்ணிட்ருந்தாங்க
ஆ
ம் கேட்டுட்டு பயந்தே போய்ட்றானா
ஆ
க்ளாஸே அமைதியாயிடுச்சு
ஆ எல்லாருமேவா ஆ
ம்
வேற என்ன பண்ணப் போறீங்க
தெரில நா என்ன பண்ணப் போறேன்னு
ஆ ப்ளஸ் டூ முடிச்சா பிரச்சன முடிஞ்சுரு பாத்தா காலேஜ் முடிஞ்சா பிரச்சன முடியும்னு பாத்து இப்ப போற சொல்றத பாத்தா எப்பம் பிரச்சன முடியுனே தெரில போலருக்கே அப்ப அந்த ஐநூறுவா சம்பளத்த வாய்ன்ட்டு வந்து என்னதா பண்றது வாடக குடுக்குறதா உங்களுக்கு செலவுக்கு குடுக்குறதா ச்ச ஒன்னு புரியல அப்பாவுக்கே வேற ஏதாச்சு ஸ்கீம் இருக்கானு பாரும்மா நீனு பாரு லேப்டாப்ல இது பண்றாப்ல இருக்கானு பாரு
இருந்த வரைக்கு நா எல்லாத்தையு போட்டு வச்சுட்டேப்பா
ஆ இல்லாம இருக்காதே
பத்தாததுக்கு நா ப்ரைவேட் ஸ்கூலுன்றதுனால ப்ரைவேட்ஸ் ஸ்கூலு காலேஜு இந்த கவுர்மெண்ட்டுக்கு கூட நெறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க அவுங்களுக்கே தனியா
ஆ
கவுர்மெண்ட் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு இருக்கு இந்த காஸ்டி எஸ் சி எஸ் டி இருக்குறவங்களுக்கு இருக்கு
ஆ
ஆமா இது ரெண்டுத்துலயு நா ப்ரைவேட்டு பி சி வேற நானு
பி சி னா அவ்ளோ சீக்கிரத்துல எதுமே கெடச்சு தொலையாது எதுமே அவ்ளோ சீக்கிரத்துல ஆகாது
ம்
ஆ
பாப்போ இந்த செமஸ்ட்ரு ஒரு ஸ்காலர்ஷிப் போட்ருக்கேன்ல
ஆ
ம் முக்காவாசி எல்லாமே ஃபஸ்ட் இயரே நா போட்டுட்ட இருந்தது எல்லாத்தையு
ஆ
இது வந்து செ இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து செகண்ட் இயர்லருந்து இருக்கு அப்டின்றனால அத போட்டு வச்ச
ஆ சேரிப்பா வேற என்னதா பண்றதுன்னு பாப்போ ஆண்டவ எதோ ஒரு வழிய குடுப்பா நம்மளுக்கே மனசே போல கோயிலுக்கே நானே போய் ஒரு நாலஞ்சு நாள் ஆயி போச்சு மனசுஞ் சரியில்ல போறதுக்கே இதாருக்கு இப்ப என்ன பண்றது எங்க போறதுனே தெர்ல எங்க போய் முட்றதுன்னு தெரியில எங்கேயு வராது இந்த ஜாமன கூட பாரு எவனு வாங்க வர மாட்டேங்கிறா சொல்றா
ம்
ஆனா அதுவு வாங்க வர மாட்டேங்கிறா எவனுமே வரமாட்டேங்கிறா நம்ம என்னதா அதுவு அது முடிஞ்சி போய்டு ச்சி இன்னையோட அதுக்கு போட்றதுக்கு முந்நூறுவா வேணு நா அதுக்கு பண்ண முடியாது போலருக்கு எல்லா மழ இது பண்ணி வெயிட்டுக்கு தா போடணு போலருக்கு வேற வழியில்ல வெயிக்கு போட்டா ஒரு ஐயாயிரோ ஏழாயிரூவா கெடைக்கு அ கெடைக்கு ஒரு அறுவது எழுவதுரூவா ஜாமான தூக்கி ஏழாயிரூவாக்கி போட்டோம்னா என்ன ஆகுறது ஏதோ ஒரு கடைய கிடையே பாத்தோம்னாச்சு கடைக்கு தேவையான ஜாமானாச்சு எடுத்துக்கலான்னு பாத்தா அதுக்கு வயில்லாமா
இது ஒரு கட கிடைச்சின்னா சின்ன கடையா கெடைச்சின்னா அது கடைக்கு தேவையில்ல ஜாமான எடுத்துட்டு பாக்கிய கூட தூக்கி போடலா வீட்டுக்கு
ஆட்டி வைக்கும்
இப்போ நீங்க அடுத்த கடை வைக்கிறதா இருந்தா ஹோட்டல் மாரியே வப்பீங்களா திரும்ப
ஆமா சின்னதா ஓட்டல் மாரி தாமா வெக்கணு நம்மளுக்கு தெரிஞ்ச தொழில் தானே ஓட்டல்கிட்ட பேக்கரி மாரி வெக்கணு என்னா செரி தெரிஞ்ச தொழில் தான அதத்தா வைக்கணு வேற என்னத்த போய் வைக்கிறது
அங்கிட்டு பாத்தா பொருது பிட்ட பாத்தா அங்கல்லா அட்வான்ஸ் வாடகயெல்லா குடுக்கவே முடியாது போல்க்க அத்துட்டு போயரும் பொழுக்க பெரிய அமௌண்டா கேக்காங்க அங்கட்டு அதனால அங்கிட்டு பாக்குறது கஷ்டம்
ஆ
அதனால தெரியலப்பாக்கு என்ன பண்றேன்னு இ தெரியாம சுத்திட் நிக்குது டைம் வேற ரொம்ப சரியில்ல
எத்தன் நாளைக்குப்பா டைம் சரில்ல
இன்னு ஒரு வருஷத்துக்கா
ஒருக்கு நாலு பேருக்குமேவா
ரங்க ரெண்டு பேருக்குந்தா
தழுக்கு பிரணய சுமா
ஆமா எட்டுல குருவா அதனால ரொம்ப இதாருக்கு குன் சொல்றா போறாத நம்முக் அத பாத்தாவே பயமா இருக்கு ஏற்கனவே ஒன்னு ஜரியில்லாம இருக்கா
அத ஏம்ப்பா பாக்குறீங்க சோ
பாத்தோம்னா கூட கொஞ்ச டென்ஷன் ஆகி போயிருது
சரி அப்ப எனக்கு எப்பிடி இருக்கு
உனக்கு பரவால உனக்கு பரவால்லாம இருக்கு ஆனா உங்களுக்கு இதாகுது இப்பதைக்கு என்ன இதாகு உங்களுக்கு ஏதாவது ஆனா தானே படிச்சதுக்கு வேலைக்கு போனா தான இதாகு ம் சரி வேற என்ன வித்தியா எது பண வச்சிருக்காலா
வித்தியா ஆல்ரெடி ஏண்ட்ட கூடுத்த ஆயிர ரூவாய வாங்கிட்டாரு டூர் போம்போது கேழு தரன்ட்டு ஆ அவளுக்கு டியூ கட்டுறதுக்கு வேணும்ட்டு வாங்கிட்டா
அ
ம்
டூருக்கு போறது கேக்காது இந்த வருஷ போமாட்டேண்டின்னு சொல்ல வேண்டியதான துணி எடுக்க வேணு வாங்கிருக்க வேண்டியதான நியீ
பா பாவத்தா பாவமா இருந்தது பா குடுக்குறதே பெருசு இருக்கிற நெலமையல அதனால சரி டூரப்பா அவ குடுப்பான்ட்டு குடுத்துட்டே
ஆ சரி வேற என்ன டிவ என்ன அதுக்கு டீவ கட்றாளா
தெரியல அவதானே என்னென்னத்தையு வீட்ல வாங்கி வச்சிருக்கா ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்னு வாட்ரு ஹீட்ரு போனு எல்லாத்தையு இ எம் ஐல தான போட்டு வாங்கனா
ஆ
ஆ அதுக்குதா கேட்ருப்பா
ஆ சேரி அவ்க அவ்ங்க வீட்டுக்காரர் குடுக்கறதே கெடையாதா
ஆ ஹா ஏம்ப்பா வீட்ல அவரு பிரிஜ் ச்சு வாஷிங் மிஷினே அவரு வாங்கலனா இப்ப என்னப்பா யோசுச்சு பாருங்கப்பா
அ அப்ற காசெல்லா என்னதா பண்றாங்கெ
து வாங்கல வித்தியா தா வாங்கிருக்கா அதுவு இ எம் ஐ போட்டு அவ இது பண்ற காசுலதா வாங்குற போட்டு இது பண்ணிட்ருக்கா
இவரு என்னதா பண்றாப்ள காசெல்லா
அவர்ட்ட தா கேக்கணு
ஆ தனியா சேஃப்டி பண்ணி வைக்கிறாப்லயா
அதுலா தெரியலப்பா அவர பத்தி பேசுனாலே எரிச்சல் தா பா வருது
அ
அவருக்கு அது என்னன்னே தெரியலப்பா நா நாலா ஒன்னுமே அ எனக்கு அவருக்கு சம்மந்தமே இல்ல
அ
ஆனா என்ன பத்திதா ரொம்ப இழுப்பாராமா
அ
அப்டின்பா அவ
ம்
அவ வித்தியா வந்துனு ஆ என்ட்ட பேசுறதே அவ்ங்களுக்கு புடிக்காதாமா
ஆ
எ பொறந்த நாளைக்குலா என்னோட ஸ்டோர் என்னோட ப பிக்சர் வாட்ஸப்ல போடுவால
அ
அதுவு புடிக்காது
அ
எ அது ஏனே தெரியல என்னவோ
ஆ சேரி விடு
அவளோ பாப்புலர் ஆயிட்டே நா
அ பிடிக்காது ஒரு ஆளுக்கு பிடிக்காதனால பாப்புலர் ஆயிர்கியா அ
ம் சேரி இந்த கால் கட் பண்றே அடுத்து போட்றே
அ